ஹலோ
சொல்லுப்பா
ஹாய்
என்னப்ப ஹலோ ஆ கேக்குது சொல்லுப்பா
ஹாய் எப்டிருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க
என்னப்பா பண்ணிட்ருக்காங்க பசங்கள்லா
ஒன்னு பண்ல எ சின்ன பைய வந்து பூவா வேணுனு கேக்குறா ஆ அவ்வளவுதா பெரிய பையனுக்கு ஸ்கூலு கெளம்பிட்டா
ஆ
ஆமா நீங்க என்ன பண்றீங்க
நானு சாப்ட மெதப்பத்துல வந்து படுத்துட்டு இருக்கேப்பா நா போய்ட்டு
ஆ அ பூனைய ஓ செரி செரி செரி நல்ல விஷ்யோ ம் ம்
அதுக்கு சரி குளிப்பாட்லாமானா குளிப்பாட்டவே முடில டயடா இருக்குனு படுத்துட்ருக்கே
உங்க வீட்டு பூன எப்படி இருக்கு நல்லா இருக்கா
நல்லா இருக்குப்பா அது குளிப்பாட்னோனா அதுக்கு முன்னாடி நெயில் கட் பண்ணணு சீவி விண்ணு இதலா
க
ஆமாப்பா நெயில் இல்லன்னா பூறும்போது தண்ணி பட்டா மேல எகுறும்மா
புரியுது புரியுது
ஆ அப்ப தெரியாம நகப்பற்றோ வேணுன்னு அது போறதில்ல
புரியிது ஒரு குழந்தைக்கு நம்ம என்னெல்லா பண்ணுவோமோ அதெல்லா பண்ணணு
ஆமா
ஆமா நெயில்ஸ் கட் பண்ணனு குளிக்க எப்டி சுடு தண்ணியா பச்ச தண்ணியா
லைட்டாக சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிப்பன்ப்பா
லைட்டா ஆ
லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு ஆ கொஞ்சோ வெது வெதுன்னு ஏன்னா இப்ப இங்க வெயிலே சுத்தமா இல்ல
ஆ
அதுனால இது பண்ணிட்டு குளிப் பாட்டிட்டு தொடச்சி விட்டிட்டு அது நா திருப்பியு இல்லப்பா முடி இ நெறைய இருக்குறது ஆனா நா பவுட்ரு அதெல்லா எதுவு பண்றதில்ல அவுங்க ஒரு ஸ்ப்ரே அடிப்பாங்க நாங்க குரூமிங் சென்டர்க்கு கூட்டிட்டு போ கும் போது நானு அதுவு எதுவு பண்றதில்ல அ அப்றோஹேர் டிரையர் வெப்பாங்க டிரையர் வெச்சி அத ஒடனே காய வைக்கணு ஈரத்துல இருக்கக்கூடாதுன்னு ஏவே அதுக் க்கு பதில் இது சவுண்டுக் கேட்டா ரொம்ப அலறிருதா அதுனால நா என்ன பண்ணுவன்னா
புஸ்ன்னு சவுண்டு வருது
ஆம்மா அது கேட்டாலே பயந்து ஓடி போய் சந்துல ஒளிஞ்சி
ஆமா ஆமா
நா என்ன பண்ணுவே அதோட கூண்டுக்குள்ள போட்டுட் து ஆ ஏர்கூலர் இருக்கு இல்லியா அதுக்கிட்ட எடுத்துட்டு போய் வச்சு விட்ருவே
சேரி சே சேரி நாங்களு ஆர் கூலர் வச்சிருக்குறோ எனக் க்கு ஒரே ஒரு டவுட்டு
ஆ
இப்ப இந்த ஏர் கூலர்ல நம்ப காத்து வாமா கூட வர வைக்க முடியுமா சூடா
இல்லையே அது எப்டி
அதா கேக்குற இப்ப ஆர் கூலர் வந்து தண்ணி ஊத்தனா ஜில் ஜில்ன்னு காத்து வரோ ஐஸ் கட்டி போட்டா காத்து வரோ
ஆமா நம்ம அது ஊத்தாமலே தண்ணி ஊத்தாமலே வெறு காத்த வ வை இது பண்ணிட்ருக்கோ
ஓ வெறு காத்து
ஆமா தண்ணி ஊத்றதில்லப்பா நாங்க
ஓ தண்ணி ஊத்துறது இல்லையா
உ ஹு
எப்டி வெறு காத்து
அந்த ரெண்டு இது இருக்கில்லயா பட்டன்ஸ்ஸு நம்பளுக்கு வெறு காத்து மட்டு ஹையி லோல வெச்சிக்கிறது அத மட்டு ஆன் பண்ணிப்போ தண்ணி ஊத்துனா பகத் த்ல இன்னொன்னு வென் திருப்பி விட்டாதா அதோட மோட்ரு ஆன் ஆகு
புரிது புரிது இதுவே உங்களுக்கு ஃபேன் மாரி வருதா
ஆ வருதுப்பா நல்லாவே சில்லுனு ஏனா தண்ணி ஊத்துனா எனக்கு கோல்ட் ஆயிடுது அதிகமா காலைல எழும்போதே மூக்கு எப்டி மூக்கு அடைச்சுகிட்டு இருக்குல்ல
ஆமா ஒரு மாரி ஃபீல் ஆகு ஜலதோஷோ புடிச்சா மாரி
ஆ அதுக்காக நானு அத தண்ணி அதிகமா போட மாட்ட ரொம்போ வெய்யில்ல சூடு தாங்க முடில அப்டின்ற பட்சத்தில போட்டுக்குவோ
நல்லது இது நல்லது
அது விட ஏ சி ல இருக்கற மாரி இது வர மாட்டன்து நம்மளுக்கு ஒடம்பு பிச்சு பிச்சுன்னு ஆகுது பாத்தீங்ளா தண்ணி ஊத்திட்டு நம்ம ஏர் கூலர்ல தூங்கி எஞ்சோன்னா
ஏர் கூலர்ல தூங்ய பிசு பிசுன்னு இருக்குன்றீங்ளா
ஆ
எனக்கு அப்டி தோணலயே
எனக்கு அந்த மாரி ஆகுதுப்பா ஒரு மாரி பிசு பிசுன்னு இருக்கிற மாரியே இருக்கு
ம்
அதுக்காக நா அது போடுறதே இல்ல
நீங்க எப்டி ஏர்கூலர் தள்ளி வெச்சுப்பீங்ளா கிட்ட வெச்சுப்பீங்ளா ஏர் கூலர் கிட்ட வெச்சுப்பீங்ளா தள்ளி வெச்சுப்பீங்ளா
கொஞ்சோ தள்ளிதா இருக்கு
ஆமா நாங்க இந்த ரூ ரூமு ரூம்ல பெட்டு பெட்டுக்கு கீழ ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் படுக்லா அவ்ளோதா ஸ்பேஸ்ஸு ரூம்ல கட்டிலுக்கு ஆமா கீழ
ஆ
நானு நானு பசங்க மேல படுத்துக்குவோ அவர் கீழ படுத்துப்பாரு அ அவர் கால் வெக்கிற சைட்ல வந்து வந்து நாங்க இது போட்டுருவோ ஏர் கூலர் போட்டுருவோ அ அப்றோ ஃபேன் ஓடு
ஆ
அப்டியே நாங்க தண்ணிய ஊத்திட்டு ஐஸ் கட்டி கொஞ்சோ போட்டோனா கொஞ்சோ ஜில் ஜில் ஜில் ஜில் ஜிலு ஜிலுனு வரு
ஆ
ஆ நாங்க மொட்ட மாடில இருக்கறதுனால ஜன்னல் தொறந்துதா இருக்கு ரெண் ம் ரெண் நாலு ஜன்னல் இருக்கு
ம்
ஒரு ஜன்னல் வந்து கொசு வல போட்ருப்போ ஒரு ஜன்னல் வந்து ஓப்பன்ஸ் பேசுலயே இருக்கு அதனால விடிய விடிய ஒரு ரெண் டு மூணு மணி அந்த மாரி யாராச்சு நா எந்தருச்சனா ஆர் குலர் ஆஃப் பண்ணிடுவ
ம்
ஏனா வந்து காத்து வெளி காத்து ஜில் ஜிலுனு வர ஆரம்பிச்சிரு
ஆ
அதனாலலே நா என்ன பண்ணுவ அத ஆஃப் பண்ணிட்டு ஃபேனே ஓடு
ம் ம்
நீங்க ஃபுல் டே யூஸ் பண்ணுவீங்களா இல்ல எந்த மாரி யூஸ் பண்ணுவீங்க
ஒரு ஒரு நேரத்துல பகல்ல கூட நாங்க போட்டுப்போ என்னென்னா எங்க வீட்ல ஜன்னல் கம்மிப்பா பெட் ரூம்ல ஒரே ஜன்னல் தா இருக்கு ஆ ஆனா அந்த நைட்லயு நாங்க கதுவு ஓரமா வெளியே வச்சாலு வெளியே காத்து கொஞ்ச இழுத்து சில்லுனு விட்டா மட்டுதா இது நல்லாயிருக்கு எல்லா க்ளோஸா இருக்கு போம் போது எங்களுக்கு அது காத்தப்போ இதாகிறதால தா எங்களுக்கு கொஞ்ச பிசு பிசுன்னு தெரியுதுன்னு நனைக்கிற
புரியுது புரியுது
எங்களுது காத்தோட்ட கடையாது
காத்தோட்டோ வெளிய போற காத்து இல்ல
ம்ஹும் இல்ல
ஆனா ஏர் கூலருக்கு காத்தோட்ட வேணுங்களா
ஆமாங்க கண்டிப்பா வேணுமா சுத்தியு காத்து ஓட்மா இருந்தாதா இன்னு காத்து அதிகமா வருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஜன்னல் வழியா நீங்க பின்னாடி வெச்சிக்கணு எங்களுக்கு அந்த மாதிரியு வாட்டோ வரல
வர்ல அ புரிது புரிது
வெச்சா ஏனா வீட்ல ஒரு சிலது கதவு தெறந்தா இடிக்கு கட்டில் போட்டாலு
புரிது புரிது அதுக்கேத்த மாரி ஒரு அ இடோ அமையல
அமையல ஆமா
எங்க வீடு பாத்தீங்கன்னா கிச்சன்ல ரெண்டு ஜனலு
ம்
ஹால்ல ரெண்டு ஜனலு
ம்
அ பெட்ரூம்ல ந ஒரு ரெண்டு ரெண்டுன்னு நாலு பக்கோ இருக்கு
ஆ
அ என்ட்ரன்ஸ்ல ஒரு கதவு
ம்
சைட்ல ஒரு கதவு
ம்
அதனால எனக்கு வெளிச்சமா இருக்கட்டு காத்துன்னா நல்லா வரு
வருது மொட்ட மாடியலன்றதுனாலயே காத்து கொஞ்சோ நல்லாவே வரு
அதுவு வரு வெயில் வந்தாலு வரு மழ வந்தாலு நல்லா
உண்மதா வெயிலு சுத்தியு வருல
ஆனா எனக்கு பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க பாத்திங்கன்னா அவுங்க பெட்ரூம்கு நேரா தண்ணி தொட்டி
அ
அவுங்க பெட்ரூம் மட்டு கூட ஜிலு ஜிலு ஜிலுனு ஏசியே போடவேனா அப்டியே ஜிலு ஜிலு ஜிலுனு இருக்கு வெயில் காலத்துல
நேரனா பக்கத்துல சொல்றீங்களா மொட்ட மாடியில சொல்றீங்களா
பக்கத்து பக்கத்து வீடு பக்கத்து வீடு நாங்க இருக்கறதெல்லா வோ ஆ அவங்க வீட்டு மொட்ட மாடில தண்ணி தொட்டி இருக்கறதுனால அவங்க வீடு அந்த ரூம் மட்டு ஜில் ஜில்லுனு இருக்கு ஆனா மழ காலத்து அது வந்தா இன்னு ரொம்ப அப்டியே ரொம்ப கோல்டு எல்லா பிடிக்கு அவங்க வீட்ல குட்டி குட்டி பசங்க இருக்காங்க அது என்ன ஆகுன்னா ரொம்ப கோல்ட் ஆயிடு
ம்
அது ரொம்ப கஷ்டோ அந்த மாரி இருக்கறது ரொம்ப கஷ்டோ
அப்பா எனக்கு ரெண்டுமே சம்மந்தோ இல்லாம இருக்கே ஏ வீட்ல கீழ ஒரு வீடு ந என் எங்க வீட்டுக்கு கீழ ஒரு போஷனு நா சென்ட்ரு போஷனு எனக்கு மேலே ஒரு வீடு இருக்கு அதுக்கு மேலதா தண்ணி தொட்டி இருக்கு
தண்ணி தொட்டி புரியுது அப்போ உங்களுக்கு வெயிலா இருக்கட்டு மழையா இருக்கட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கு
ஆமா கீழ இருக்குறவங்க வெயிலுக்கு ரொம்ப புழுக்கோன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு கொஞ்சோ காத்தோட்டமா இருக்கு
புரியிது புரியிது
ஆனா ஜன்னல் கம்மி தா ப்பா பக்கத்துல இந்த பக்கோ ஒரு பக்கோ வீடு ஒட்டிக்கிட்டே இருக்கறதுனால ஜன்னல்ங்க எங்களுக்கு சுத் தியு இல்ல பெட்ரூம்ல ஒரே ஜன்னல்தா அதுவு வெளிய வாசப்படியா நேரா காத்து வராது அந்த ஜன்னலுக்கு பால்கனி படிக்கட்டு வரு இல்லையா அந்த மாரி வர்ற அதனால வெளியயு கண்ணாடி கிளாஸ் போட்டுட்டுருக்காங்க உள்ள காத்து வர்றதுக் கான சான்ஸ் இல்ல
இல்ல உங்களுக்கு வெயில் காலத்துல எப்டி இருக்கு வீடு மழை காலத்துல எப்டி இருந்தாலு அட்ஜஸ் ஆயிடு வெயில் காலத்துல நீங்க நெனச்ச மார் இருக்கா நல்லா குளு கு ஏதோ ஓரளவுக்கு வெயில் வராம இருக்கா இல்ல எப்டி இருக்கு
ஆ எனக்கு பரவாயில்லப்பா ஓரளவுக்கு வெயில் வந்துட்டு உள்ள தெரியுறதில்ல நா பாட்டுக்கு கதவயே திறக்க மாட்டே உண்மயே சொல்ல போனா வெயில் காலத்துல ஆ உள்ளயே எனக்கு செட் ஆயிடுச்சி இப்போ வெளிய இருந்து வர்றவங்களுக்கு கூட நெறைய பேர் சொல்லிருக்காங்க ஏ வீட்ல பரவாயில்ல ஓரளவுக்கு ஒனக்கு சில்லுன்னு இருக்கு
ம்
அப்டின்ட்டுதா சொல்லிருக்காங்க
ஆனா இங்க பகல்ல ஆமா பகல்ல பெட்ல இருந்தாலு ரொம்ப ஹீட்டா அனலா இருக்குற மாரி இருக்கு ஆ காலேலயே கிச் சன்ல வேல செய்ய போனாலு ஒரு மாரி இருக்கு ஆனா கிச்சன்லயு ஜன்னல் இருக்கு ஜன்னல் இருக்கு எக்ஸாட் ஃபேன் போட்டுருவே அந்த கொஞ்ச அனல் வேக்காடெல்லா வெளிய போட்டுன்னு சொல்லிட்டு நா போட்டு விட்ருவே இருந்தாலு கொஞ்சோ எனக்கு லைட்டா ஃபீல் ஆகு மழன்றப்ப அது எது ஃபீல் ஆகாது கொஞ்சோ நல்லா அவ் நா கும்முன்னு இருக்குற மாரி இருக்கு
ம் ம்
ஆனா வெயில் தா கொஞ்சம் எங்கள்து வேற அந்த பெட்டு வந்து பாத்தீங்கன்னா வெல்வெட் கவர் மாரி போட்ருப்பாங்களா அது இன்னு எரியு
ஆமப்பா
ஆமா
நீங்க காட்டன் வாங்கிக்கோங்க
ஆமா நெக்ஸ்ட் அதா வாங்கனு காட்டன்
கம்மிய இருக்குப்பா நா வெளிய வாங்கிட்டு இருந்தே பட் அத விட இப் போ ஆன்லைன்ல போன வாரோ அ ஒரு அதுக்கு முன்னாடி வாரோ ஒன்று வாங்குனே டூ ஹண்ரட் எவ்ளோதா
எவ்ளோ காட்டன் பெட்டா
ஆ கவரு ஆ நார்மலா அது காட்டன் மிக்ஸிங்கா என்னென்னு தெரியல ஆனா நல்லா இருந்தது டூ ஹண்ட்ரடுக்கு எலாஸ்டிக்கோட ஒர்த்து தா ரெண்டு பில்லோ கவரோட
ட்ரொ
அப்பறோ நல்லா இருக்குனு சொல்லிட்டு அடுத்த முறை வேற ஒண்ணு போட்டேப்பா
அஹ்
சேஞ்ச் பண்ணி அது வேற ஆப் தா நெனைக்கிறே அது எந்த ஆப்ல போட்டேன்னு கூட எனக்கு சரியா வரல
தெரியல ஆமா
டா கொஞ்சோ பிளாக்ல தண்ணி பட்டா ஒரு மாரி கலர் மாறுல அந்த மாரி தெரிஞ்சுது அது அந்த அளவ்க்கு குவால் ட்டி எனக்கு சரியா இருக்குற மாரி தெரில செரி வாஷ் பண்ணிட்டே போட் டுக்கலா ரிட்டன் கூட நா அனுப்பல எந்த ஆப்ல போட்டேனு போய் தேட முடியில
புரியுது புரியுது இப்ப நீ வாஷ் பண்ட்டு ரிட்டன் பண்ண முடியுமா
இல்ல நா இப்போ ரிட்டன் பண்ண மாட்டே அதுக்காக தா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலா
வாஷ் பண்டா எப்டி இருக்குனு நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியு
ஆமா
ஆமா உண்ம
செரி டூஹண்டரட் தான அப்டின்ட்டு சைலண்டட்டா விட்டுட்டோ அதுக்கு முன்னாடி வாங்குனது நல்லா இருந்ததுப்பா கிளாத்து அதனால தா நா இன்னொன்னு போட்டே
வேமா